ஹலோ ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
அடுத்து என்னப் என்னத்த பத்தி பேசலா தோழி சொல்லுங்க
என்னபத்தி பேச்லாமா அ நீங்க சொல்லுங்க எத பத்தி பேச்லா அப்டின் சொல்லிட்டு ஒங்ளுக்கு இந்த இது அட்வேஞ்ஞர்ஸெல்லா புடிக்குமா
என்னதுங்க
அட்வேஞ்ச்சர்ஸ்
மை என்ன நம்ம பண்றதா இல்ல மத்
நம்ம பண்றதுதா இந்த ஜிப்லைன்னிங் ஜிப்லைனு சைக்ளிங்கு இந்த மாரில்லா பொயிருக்கீங்ளா
அ நா போனதில்ல தோழி ஆஹா நா இந்த மாதிரிஎல்லா எது போனதில்ல தோழி ஜிப் லைன்ல அந்த சைக் ளிங்ளா போலான் ஒரு ஐடியா வச்சுருந்தே தோழி இந்த டைம் அ டூர் போம்போது அது கேன்சலாயிருச்சு
ஓ ஓகே ஓகே செரி செரி
எ வாய்ஸ் ஒங்ளுக்கு டபுளா கேக்குதா
இல்லியே ஆனா கொஞ்சோ டவர் விட்ட மாரி இருந்துச்சு ஆனா இப்ப ஓகே
ஓகே தோழி சொல்லுங்க இப்ப கரெக்டாருக்கு எனக்கு இப்ப லைட்டா கேட்ட மாதிரி இருந்துது இப்ப கரெக்ட்டாயிருச்சு
ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க என்ன ஓ எனக்கு ரொம்ப புடிக்கு வயநாடு போனப்ப அதுதா ரொம்ப ஹையஸ்ட்டு செகண்டு அந்த வோல்டியே வந்து ஹையஸ் செகண்ட் ஜிப் லைனாமா சம்திங் ஏதோ போட்ருந்துது அது அது பொயிருக்கே அதுக்கு முன்னாடி ஜிப் லைனு ரொம்ப கிட்டையாருக்கு ஓ ம் இது வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு அ அ போன நல்லாந்துச்சு
தூரமா அங்க கொண்டு போய் விடவோடுவாங்கல்ல அந்த லைன் கம்பில அப்டியே போறத்தானே
ஆமா ஆமா அ ச தொங்கிட்டு தொங்கிட்டு போறது
அவ்ளோ தூரோ போம்போது எப்டி இருக்கு ஜாலியா இருக்
இது ரொம்ப ஹையஸ்ட் வேற செம்மா ஜாலியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு என்ன இந்த பஞ்சி ஜம்பிங் என்னக்கு எனக்கு நறைய பண் பண்ணுவே நறைய பண்ணுவே இந்த பஞ்ஜிங் ஜம்பிங் மட்டு எனக்கு ரொம்ப பயோ என்ன இந்த கயிறு கட்டிட்டு விடுவாங்க தெரியுமா கட்
ஆ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தூக்கி அப்டியே போட்
நா வல்ல ஆமா ஆமா பாத்திருக்கே நறைய வீடியோ அந்த மாதிர நறைய வீடியோ போயிட்டு இருக்கு கு ஆனா அதனால தா அது மட்டு பயோ எனக்கு து ஒன்னா ஸ்கூபா டைவிங் போனதில்ல எனக்கு ஸ்கூபா டைவிங் போகனுன்னு ஆச நேறைய இருக்குது அந்த மாரி ஆசைகள்லா இப்போ எங்கேயாவது போனான்னா கண்டிப்பா ஸ்கூபா டைவிங் போயிருவே
ஓ எனக்கெல்லா கொஞ்சோ பயோதாம்பா இந்த ஜம்ப் பண்றதெல்லா அதுவு இப்போ ரீசண்டா இந்த வீடியோ பாத்ததுக்கு அப்றோ கயிற கட்டாம தூக்கி போட்டாங்கன்னா என்ன
ஐயையோ கயிறு கட்டாம எப்டி தூக்கி போடுவாங்க
ஐயோ இப்ப ரீசன்டா பாத்தீங்ளா சோசியல் மீடியால அத போட்டுட்டு இருந்தாங்கல்ல ஏதோ ஒரு நார்த்
நறைய இப்போ போட்டுட்டு இருக்காங்க எனக்கு எதுன்னு தெரில நெறைய போ போ ஏ ஐ மாரியு இருக்கு நறைய வந்து அந்த மாரி
ஏ ஐ லா இல்ல தோழி அது நெஜ நிஜசமாலுமே அவுங்க தூக்கி போட்டாங்களாம் மறந்து கயிறு கட்டாமையே
அய்யய்யோ
அவுங்கள எல்லா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பொண் ணு எறந்து போயிட்டாங்க தோழி
ஓ ஓகே ஓகே
அதனால எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுச்சி சேரி இந்த அதுல அது மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ஜிப் லைன் போறது போறது மட்டு வெச்சிக்கலா தோழி நம்மோ
ஹ
ஜிப் லைன் போறதுக்காகது இருக்கணுல்ல
ஹ ம் ஜிப் லைன்னா கூடோ கொஞ்சோ ஐட் ட்டு கொஞ்சோ பரவால்ல மார் இருக்கு அந்த இது கூட ஓகே மேல இருந்து விழுகும்போது ரொம்ப இத இருக்கு அது அந்த பஞ் சி ஜம்பிங் ரொம்ப ஹைட்டு நம்மளுக்கு ஏங்க ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஐயிட்டு அது எனக்கு அதுதா டக்குனு அது டக்குனு விழுகும் போது நம்மளுக் அது ஒரு மாரி ஆயிரு அந்த இது
ஆமா ஆமா இல்ல நம் ஃபர்ஸ்ட் டைம் அதுல போயி நம்ம போறோம்னா நம்மகிட்ட ஃபர்தரா எல்லா டாக் டாக்குமெண்ட்லையு சைன் வாங்கி அதுக்கு அப்றோ தானே அத ப்ரோசீட் பண்றாங்க
ஆமா அப்புடியா ஐயோ அப்பா
என்னு வரு
ஆமா ஆமா கண்டிப்பா எனக்கு வேணா இந்த பாராசூட் ல எல்லா போயிருக்கே அதுலல்லா ஒரு ப்ராப்ளம் இல்ல பாராசூட் சூட்ல போயிருக்கே ஆ ஓ ஜாலியா இருக்கு இல்ல இல்ல அந்தளவுக்கெல்லா இல்ல அது வந்து நா வந்து இதுல போனே எதுல கடல்ல போன ஆக்சுவலி கோவால ஒரு பீச்சில கூட்டிட் போனாங்க ஆ பீச்சில எப்டின்னா ஒரு போட் வெச்சி உள்ள கூட்டிகிட்டு போயிருவாங்க ஜ ஆ ஆ ஜாப் இது என்னது லைஃப் ஜாக்கெட்டுல்லா குடுப்பாங்க போட்டுட்டு அப்புறோ வந்துட்டு அங்க அதுலருந்து பேராக்ளேட்ல அப்டியே எல்லாம் மாட்டி உடுவாங்க மாட்டி உட்டுட்டு பின்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லாட்டியு ஃப்ரெண்ட்ஸ்ஸு யாராவது பின்னாடி இருப்பாங்க இல்லாட்டி அவங்களே கூட வருவாங்க அப்டி மேல கடலுக்கு அப்டியே போட் ஸ்பீடா போ கட கடல் மேலே தூக்கிருவாங்க மேல மேல பரப்போ கடல்ல இருந்து அப்டியே அப்டியே மறுபடியு போட்ல தா லேண்டாகுவோ
ஓ ஜாலியா இருக்கு ஆனா ஜாலியா இருக்குன் தோணுது கொஞ்சோ பயமாவு இருக்கு
பேர கிளைடிங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ இது வர்க்கலால்ல ரீசன்ட்டா போகல பட் ட்டு வந்து நாம் போய் பாத்த அது அ இது அங்க வந்து பீச்சு அந்த கரையெல்லா இருக்குல்ல அந்த கரையிலயே வந்துட்டு சும்மா மேல மட்டு பறக்க வைக்கிறாங்க அதுவே டூ தௌசண்ட் னு இந்த கடல் குள்ள மேல போனா கூட ஒரு அட்வெஞ்சரம் கடல்ல பறக்குறோ அப்டிங்கிற் ஒரு மாரி ஒரு இருக்கும் இல்லாட்டி மேல மலைங்க மேல பறக்கம் போது கூட கொஞ்சோ ஒரு இது ஒரு நல்லா இருக்கும்
ம்
இந்து கடற்கரையிலயே கொஞ்சோ அதாவது கடற்கரையில நிக்கறோன்னா அதுலருந்து கொஞ்சோ மே போறாங்க அவ்வளோ தா ஆ ஆ அது இந்த மார இந்த என்ன படம் பாத்தீங்க டியூடு மூவி பாத்தீங்களா
ம்
அதுல வந்துட்டு பேராகிளைடிங் போவாங்க அந்த சாங்ல
ஆம்
ஆவா அது வந்து ஹை ஹெலிகாப்டர் மார சுத்து சம்திங்கு அவ் ஓ உக்காந்துட்ருப்பா அந்த மார இருக்கு அந்த மாரிதா இருந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எல்லா இல்ல ரொம்பப் ப ரொம்போ பறக்குற மாரியா எல்லா இல்ல ஒரளவுக்குதா நம்ம மொட்டமாடியில இருக்குற பறக்க அ
மாதிரி ம்
ஆ ம் நம்ம மொ மொட்ட மாடியில பறக்குற மர மட் மட்டுந்தா இருக்கு ஆ ஆ அந்த ம அந்த அளவுக்குதா இருந்துச்சு அதனால அது இன்ட்ரெஸ்ட் ட்டு பெரிய இன்ட்ரஸ்ட்டு வர்ல
ஓகே ஓகே தோழி ஆனா ஜாலியா இருக்கு அந்த மாரி ரைடெல்லாம் போனால
ஆமா ஆமா ஆமா
எனக்கு மோஸ்ட்லி இந்த பைக் ரைடு போனா ரொம்போ புடிக்கு
ஓகே ஓகே
ம் பைக்ல ரொம்ப தூரோ ரைட் போறது நல்லாருக்கு ஆ பைக் ஓட்டி பழகணுன்ட்ருக்குங் தோழி நல்லா
சேரி சேரி சேரி
நீங்க ஓட்டுவீங்களா
என்னது பைக்கா
ம் ஆ
ஸ்கூட்டர் ஓட்டுவ பைக் வந்துட்டு ரொம்போ வெயிட்டட எல்லா ஓட்ட மாட்ட என்னோட ஹஸ்பண்டோடது பழைய பைக் இருக்குது ஸ்பிளெண்டரா அது வேணா ஓட்டுவ எங்க ஹஸ்பண்டோடது இம் இப்போ புதுசு வாங்கிருக்கறது அது ரொம்போ வெயிட்டு ஏக்சுலி நாங்க பைக் இப்போ ஒன் இயர் ஆச்சு எடுத்து புதுஸ் இது எனக் ரொம்ப இதுதா எடுக்குனு நெனச்சோ வாட் இஸ் தட் புல்லட்டு அந்த மாதரி எடுக்கலான் பாத்தோ பட் பையனுக்கு இடம் பாத்தாது அப்டின்னுட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற வேற எடுத்தோ இதூ பெரிய வண்டிதா ஆனா வெயிட் செம்ம வெயிட்டு அது வந்து் இது பண்ணவே முடியாது அசைக்கவே முடியாது இதுன்னா எமகாவோ ஸ்பளெண்டரோ சம்திங் வெச்சிருக்காங்க பழசு அது வேணா ஓட்டுவே
ஓகே ஓகே நானே பைக் கத்துக்கணு ம் சூப்பர் எல்லாமே கத்து வெச்சிருக்கீங்ளே சூப்பர்
அது வந்து நான் வந்து மேக்சிமம் வந்து மேக் மேக்சிமம் வந்துட்டு வெ வெளியே போகும்போது அவருப்பாதிதூரோ ரொம்ப லாங் ட்ரைவ் போம்போது அவர் பாதி தூரோ நா பாதி தூரோ ஓட்டிக்வோ
ப்ப சொல்லி இதுக்காகவாது நா கத்துக்கறே நானு கத்
என்னங்க நெறைய கத்துக்கோண்னு இருக்கு பட் எனக் வந்து பிராடிக்டிஸ் தா புடிக்காது என்னன்னா கிட்டார் க்ளப் போண்ணணா ஆக்சுவலி எனக் வந்து புதுசு புதுசா கத்துக்கோணு ஒரே நால்ல கத்துக்கோணு அவூங்க வந்து நீ வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டப் பா சொல்லி் கொடுக்கது ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்டின் தா சொல்றாங்க எஏனா பிங்கரிங் வரும்னு அப்டின் சொல்லிட்டு கிட்டார் க்ளாஸ் போனா பிங்கரிங்பிங்கரிங் அப்டின்னாங்க எனக்கு ப்ராக்டிஸ் பண்றக்கே புடிக்கல எனக் புதுசா ஏதாவது கத்துக்கோணு அட்லீ்ட்ஸ் ஒரு ஒரு லைன்னாவது வாசி ச்சாலோ அதை வந்து நா புதுசா கத்துக்கோணு அப்டின்னு சொல்லி எனக் ஆசையா இருந்துச்சு அவங்க எப்ப பாத்தாலு போனா ப்ராக்டிஸ்ன்னு உட்கார வெச்சர்றாங்க ரெண்டு மாச போயி சும்மா ரெண்டு மாசமா ப்ராக் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு இதையே இந்த இந்த ஹாப்பி பேத்டே மட்டுந்தா இந்த பிராக்டிஸ்ல ரெண்டு மாசமா அதை போட்டு எனக்கு வெருத்தே போச்சு இல்ல நா வர்லீங்க அப்டின் சொல்லிட்டு கடைசிக்கு ஒரே ஒரு நாள் மட்டு இந்த நெஞ்சுக்குள் பெய்திரும்மாமள அது மட்டு டியூன் மட்டு கொஞ்ச சொல்லி குடுத்தாங்க அது ஒரு டியூன் கத்துக்கிட்டு அவ்ளதா நா பாய் பாய் நா வர்லீங்க அப்டின் சொல்லிட்டே
ரொம்ப இந்த மாரி நம்ம ஆ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தா கத்துக்க முடியுமா தோழி
ஆமா ப்ராக்டிஸ்சு ப்ராக்டிஸ் நல்லா பண்ண சொல்வாங்க அதுதா டூ மந்த்ஸூ த்ரீ மந்த்ஸ்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்வாங்க
ம் ம் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டிருக்கீங்க பரவால
ஆ ஆ ஆமாங்க நா அப்டிதா கொஞ்சோ ஆர்வோ ஜாஸ்தி தா எனக்கு எல்லாத்தையு இது பண்ணோணு எல்லாத்தையு எக்ஸ்ப்ளோர் பண்ணோனு எனக்கு அதுதா
ம் நல்ல விஷ்யந்தா நல்ல விஷ்யந்தா ஆ உங் பையனுக்கு கத்து விடுங்க அவன் எதெல்லா கத்துக்ணுனு நெனைக்கிறானோ எல்லாத்தையு கத்து குடுத்துருங்க
ஆ அவ வந்து புட்ஃபால் ப்ளாக்குக்கு தா அனுப்பிட்னுமா அவன் டூ மந்த்ஸ் போயிட்டு அது மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல பாருக்கு பா இது ஐ பி எல் மேட்ச் பாத்துட்டு ஐ பி எல் ஆக்சுலி ஐ பி எல் போன வருஷத்த விட இந்த வருஷோந்தா எங்க கூட ஃபுல்லாமே இப்ப அந்த ஐ பி எல் ஃபுல்லாமே பாத்தா அந்த ஐ எங்களுக்கு ரொம்பப் புடிக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு சென்னை ஆட்றது அதுனால அவனு எங்க கூட பாத்து பாத்து இப்ப கிரிக்கெட் தா சேரணு அப்டின் சொல்லிட்ருக்கா அவே சாரு இப்போவே சைக்கிளிங் சைக்கிளிங் எல்லா நல்லா சை க்கிள் நல்லா ஓட்டுவா அ ஃபோர்த்துதா படிக்கிறா மா நா வண்டிய எடுத் போ பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவம்மா நீ குடும்மா வண்டிய டிங்கிற என்னோட ஸ்கூட்டி கேக்குறா டே ஒன்னால ஓட்ட ட்ட முடியாதுடா கால் எட்டாதுடா அப்டின்னு மா அம்மா அதெல்லா ஓட்டுவம்மா குடுமா குடுமா அப்டிம்பா ஏ ஒனக்கு நீ ஓட்டிட் போனினா
அதுங் தா
ஓ நீ ஓட்டிட்டு போனின்னா போலீஸ் எங்களே புடிச்சிட்டு போயிருடா அப்டின் சொல்லிட் அப்பறந்தா சைலண்டா இருக்குறாங்க
அங்க ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது நீங்க அடுத்த கால் வ வரீங்ளா
ஆ சேர் நா கால் பண்றே